ஆ சொல்லுங்க தோழி ஆ நல்லா இருக் க்கேன் தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
நானும் நல்லா இருக்கிறேன் தோழி ஆ தோழி முடிச்சுட்டேன் டிஃபன் வேலை முடிஞ்சது லன்ச் வேலை தான் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்க தோழி
ஆ நானு தோழி லன் ச்சு தா ஸ்டா அது என்ன செய்றதுனு யோசிக்கற்துகுள்ள மண்ட போயிச்சுச்சு
ம்
ஆ சொல்லுங்க தோழி ம் ஆமா தோழி அதுவு குழந்தை ங்கள‌ எப்டி இது பண்றதுன்னூ ஒரே இதுவா இருக்கு தோழி நீங்க எப்டி சமாளிக்கிறீங்க தோழி கொழந்தைகள
அது இந்த ரெண்டு வருஷ வரைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்ல தோழி
ஆமா தோழி ஆமா அதுவு எப் பிடி ரியாக்ட் பண்றாங்கனு தெரியமாட்டென்து
ஆமா எதுக்கு அழுவுறாங்க
ம் ந அதுவு தெரியமாட்டென்து நம்மளு க்கு நீங்க நீங்க எப்டி சமாளிப்பிங்க தோழி உங்க பிள்ளைகள?
நானு எனக்குன்ட்டு ஒரு இது வச்சுப்பே தோழி நா எப் டின்னா நறைய அழுதா க்கா அது மேபி கொழந்தைக்கு வந்து வயிறு வ லியா கூட இரு க்குன் சொல்வாங்க தோழி ஒரு மாரி அழுதுட்டே இருந்தா அந்த மாதிரி இரு க்கு அந்த மாதி ரி‌ டைம்ல வந்து இந்த நாம கட்டி இருக்குது பாருங்க
ஆ ஆமா தோழி ஆ
அது நான் வயிறுத்துக்கு போடுவேன் கொஞ்சம் குளிர்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு
உஹம்
அப்புறம் சுடுவாச் சொல்லுவாங்க
ஆஹ் ஆமா ஆமா தோழி தெரியாது சேர்ந்தஇடத்துல தருவாங்க ஈவினிங்கா
ஆமா தோழி ஆஹ் அது வந்து நம்ம இதுல பால்ல இது பண்ணிட்டு அந்த முதல் குச்சி அன்னைல
நா நெனச்சுட்டு ஆஹ்
வெளக்குல இது ஏ இது வெளக்குல காட்டிட்டு அ அப்றோ பால்ல இதுவு மிக்ஸ் பண்ணி கொடுக்ணோ ஆமா தோழி அந்த மாதிரி கொடுத்தா கொழந்தைக்கு எதிர்ப்பு ஷக் தி கூட நல்லா இருக்கோன் சொல்வாங்க
அப்டிய தோழி ஆனா அது ரொம்ப அது நு ரொம்ப குடிக்கவச்சுனா நாக்கு தடிமண் ஆயிடோ அது வேணா அப்டின்லா சொல்றாங்க தோழி அந்த சுடுவான்
ஆமா அது ரொம்ப குடுக்க ஆமா தோழி அவ்ளோ த படாது ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையோ அந்த மாதிரி குடுக்லா ஏனா கொழந்தைங்கள்க்கு ரொம்ப வந்து எப்பயோ அழுத்துட்டே இரு போறது இல்ல எப்பயாச்சந்தா அழுவாங்கோ அப்போ குடுத்துக்லா
அததா கொஞ்ச ஆஹ் சொல்லுங்க தொழி
எப்போ நீங்க தூங்க வச்சு கொழந்தைய எப்டி தோழி நீங்க குத்தனுப்புவீங்க ஏனா எனக்கு அந்த டைமே செட் ஆக மாட்டீங்குது தோழி நைட்டு் லேட் ஆயிடுது து காலையிளேயு லேட் ஆயிடுது நமக்கொ கஷ்டமா இருக்குது நீங்க அப்டி உங்க குழந்தைகள தூங்க வைக்கிறீங்க தோழி
இல்ல தோழி நா ஸ்டோரிஸ் சொல்லுவே என் பாப்பாக்கு அவ அவன் அவன் வந்து கொஞ்ச ஃபஸ்ட்டு சாப்ருவா ஊட்டிடுவே நானு ஊ டிட்டு கொஞ்ச நேர விளாட வச்சுட்டு அப்றோமா சேரி ப்ப படுக்கறையா ஒரு எட்டு மணி எட்ரைக்கா அவனுக்கே தூக்க வர மாரி இருக்கோ அப்போ ஸ்டோரிஸ் எதனா புக் வச்சுனு இருக்க தோழி இதுக்காகவே புக்கு வாங்கிட்டே நானு ஸ்டோரி புக்
ஓ நல்லது தோழி கோழந்தைக்கு கதையு தெரிஞ்ச மாரி இருக்கு நமக்கு தூங்க வைக்க கவும் அது ஈஸியா இருக்கு
படங்களு இருக்கா தோழி அப்படியே பாத்துக்கிட்டே கதை சொல்லிட்டே இருந்தன்னா அப்டே டக்கு தூங்கிடுவ தோழியாவ
உம் நல்ல ஐடியாவா இருக்கு தோழி
தா ரீசன்டா பண்ணின் இருக்கு நானு ஆனா சீக்கிரமா தூங்கிறாங்க தோ கத சொல்ல சொல்ல
ஓ காலையில சீக்கிர எழுந்து
ஆஹ ஏந்துப்பாங் தோழி ஒன்பது மணிக்குல பத்து துறாங்களல்ல தோழி அவுங்களுக்கு அஞ்சரைக்கு ஆறுருக்குல்ல முழிப்பு வந்துரு அது ஆறு ஆ ஏழு வந்து கொஞ்சோ உக்காஞ்சிட்டு இருப்பாங்க அப்ப எதனா பால் எதனா களக்கி குடுத்தனா குடிச்சிட்டு கொஞ்ச நேர அப்டியே விளாடி பிலே ஸ்கூல் கெளம்ப கரெக்ட் ஆயிடுந் தோழி
ஒ டிபன் சாப்டுட்டு போறாங்ளா தோழி அந்த டைம்
தோழி ஆ இப்ப வந்து இவரே சாப் அப்டியே எடுத்து சாப்புறாரு அவுரே சாப்டுகுறாரு மின்னனா நா தா ஊட்டிடுவே அந்த டைம் குள்ள ஒரு எட் இதுகுலா செய்னு ஜூ ஊட்டிட்டு ஒடனே கரெக்டா அவுங்களுக் எட்டே முக்காக்குளா ஸ்கூல் தோழி அதுக்குள்ள போயின்னு அது குள்ள நா அவர ரெடி பண்ணடுவே தோழ் வந்தா கொஞ்ச அவங்ள விளையாட காட்டிட்டே இருந்தா டைர்யட் ஆயிடுவாங்க தோழி அவுங்க
ஆமா தோழி ம்
ஆக்டிவிட்டுக்காது அவுங்களுக்கே டயர்ட் ஆய்டுது அந்த மாரி ஒன்னா ட்ரை பண்ணுங்க தோழி நீங்க ஒன்னா ஸ்டோரிஸ் சொன்னா சொல்லி பாருங்க புக் என்ன வாங்க கூட நீங்க
ம் ம் சரிங்க தோழி நானு அத ட்ரை பண்றே
ஆ தோழி ஏன் தோழி பாப்பா நைட் சீக்கிரம் தூங்க மாட்டாங்ளா
அது லேட்டா தூங்கி லேட்டா எந்துக்கற பழக்கம் ஆயிடுச்சு தோழி அவளுக்கு அந்த நைட்டு து ஒன்பது மணிக்கு மேல தான் ரொம்ப எ நஞ்சி கெடைச்சி அப்பதான் நல்லா விளையாடி அப்ப அந்த மாதிரி ஆயிடுது காலையில லேட்டா எழுந்து கிறாங்கோ இப்ப ஸ்கூலுக்கு போற தனால அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அது நமக்கு அத பழக்கப்படுத்தணும் இன்னும் போது நீங்க சொன்ன மாதிரி விளையாட வைக்கணும் இல்லன்னா ஸ்டோரிஸ் இது ரெண்டுத்தையும் நானு பழக்க
ஆமா தோழி அந் ந்த மாரி பண்ணோனா அவுங்களுக்கு ஒரு தெளிவா இருக் பாங்க கொஞ்சம் இப்பதா தூங்கணும் ஆ அப்டின்னு கொஞ்சம் ஒரு ஒன் வீக் அது பயக்க ஆயிடுச்சின்னா அவுங்க ஆட்டோமேட்டிக்கா இது ஆயிடும் தோழி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க சாப் பாடலாம் எப்படி குடுக் கிறிங்க தோழி இப்போ கொழந்தைகளுக்கு இந்த வெயிட்ட எல்லாம் போடறாங்க இல்ல அந்த மாரி எதனா எந்த சாப்பாடு சாப் த்த எது நல்லா இருக்கும் சொல்ட்டு இந்த ஹெல்த்தியா இருந்தா போதும் தோழி வெயிட்டு கூட வேணா
ஆமா தோழி நமக்கு வெயிட்டு இருக் கணுன்ட்டு இல்ல கொழந்தைங்க எப்பவுமே நா வந்து நெறையா ஃப்ரூட்ஸ் குடுப் ப்ப தோழி அது வந்து நமக் கு இந்த காலத்துக்கு ஒத்துக்கும் ஒத் த்துக்காதுன்ட்டு பெரியவங்க சொல் வாங்க அந்த மாதிரி எல்லா எதுவும் இல்லை தோழி நீங்க வந்து அந்த ஒரு வருஷத்துக்குள்ள எங் க மழை காலமா இருந்தாலும் அந்த பழம் எல்லா பழத் தியு குடுத்து பழக்கம் பண்ணிட்டீங்க அப்டின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அது சாப்பிட்டாக்கா குழந்தைங்கள் கோல்ட் ஆகாது தொழி பழம்தான் நல்ல ஸ்ட்ரென்து அஹ அது ஒரு டிப்ஸ் ஏன்னா நம்ம வந்து இந்த பழங்குதா கோல்டு ஆயிடும் அப்படின்னுயோசிச் சோம்னா நம்ம எப்பவுமே ஏதாச்சும் செஞ்சு குத்துட்டே இருக்க முடியாது தொழி
ஆமா ஆமா தோழி அஞ ன உண்மைதான் தொழி கோல்ட் ஆகுதுன்னு பயந்துட்டு நம்ம அப்ப இரு அப்புறம் ஃரூட்ஸ் எதுமே பழக்க படுத்தலன்னா அப்புறம் அவங்க சாப்பிடாம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது
ஆமா தொழி அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நல்லா நீங்க எது குடுத்து பழக்கம் பண்ண றீங்களா அவங்களுக்கு அதுவே பிர்ராக்டிஸ் ஆயிடும் தோழி நீங்க அந்த நான்வெஜ் அந்த மாதிரி கூட ஏதாச்சும் நல்லா குக் பண்ணி குழந்தைங்களுக்குன்ட்டு அந்த மாதிரி த்த கொடுத்து பழ பண்ணிடுங்க தொழி முக்கியமா மீன் கொடுங்க தொழி குழந்தைக்கு நல்ல மூல வளர்ச்சியும் இருக்கும் கோன் நல்ல ஸ்ட்ரன்தும் இருக்கும் தோழி எனனைப் நம்ம சிக்கன் பொறுத்து த்த வரைக்கும் நம்ப முடியாது
ஆமா தோழி அது எப்படின்னு நம்ம சொல்லும் மு எப்படியும் ப்யூச்சர்ல அதுக்கு சாப்ப இ தான் போறாங்க அவங்க பெருசாயிட்டா இது சிக்கன் தான் சிக்கன் பக்கோடா அப்படின் தான் வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம இப்ப கொஞ்சம் ஹெல்த்தியா பாயக்கு பாத்தீ நன்றி
ஆமா தோழி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியா குடுக்கணும் அப்படின்னா மீன் குடுக்கலாம் அப்புறம் காய்கறிிகள் எல்லா காய்கறிகளும் கொடுங்க நம்ம இது நம்ம குழந்தைங்களுக்குன்னு இதை செய்யணும் அது செய்யணும்ன்ட்டு புதுசு புதுசாக ஓடாங்க ஆ நீங்க நம்ம செய்யறதே ஆமா தோழி அது நீங்க என்னதான் நீங்க புது புது பழங்கள்லாம் இருக்கு ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி அதெல்லாம் கொடுக்கணும்னு இல்ல அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி தோழி அது எவ்வளோ
ழ அதெல்லாம் ஆஹ அதுக்கு ஆல்டர்னேட்டா நம்ம இருக்குது தோழில நம்ம பழ வகைகளே இருக்குன்னு நினைக்கிறேன் தோல்வி அது கால்
அ ஆமா தோழி நம்ம இருக்கிற எல்லா பழங்களும் அந்த சீசனுக்குே பழம் கொடுக்கணும் தோழி நமக்கு இல்ல ஆப்பிள் தான் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் இ இல்லாத அப்ப கொடுக்க கூடாது தோழி ஏன்னா அது வந்து சீசன் இல்லாத அப்ப இருக்கு து எந்த அளவுக்கு பிரப்ரெஷா இருக்கு
ன் தெரியாது அதுவம் எப்படி இருக்கணும் தெரியாது தோழி அது நம்ம சொல்லவும் முடியாது
ஆமா காய்கள் கூட நீங்க நல்லா ல்ல வேக வச்சு அத மசிச்சு குழந்த இப்போ ஸ்டாரிங்ல நம்ம மிளகு உப்பு அந்த மாதிரி போட்டு கொடுத்தாவே சாப்பிடுவாங்க தோழி அந்த காரமே அவங்களுக்கு போதுமான
போது உம்
இதெல்லாம் கொடுங்க ஏன்னா நமக்கு வேற ஏதாச்சும் புதுசா செய்யணும்னால நமக்கு இருக்கிற இப்போ காலத்துக்கு செய்ய முடிய
செய்யமுடியல தோழி டைம் இல்ல அதுவும் ஒரு அடிக்கடி கேக்குறாங்க நம்ம செய்ஞ்சு குடுத்துட்டு முடியாது அத விட நம்ம அது மாரி ஃப்ரூட்ஸ் குடுத்தா நல்லா இருக்கு போல தோழி அதா பாக்குற தோழி ஆனா காய்கறிகளு
நம்ம ஆமா தோழி நம்ம அவங்க சாப்பிடுவாங்களா மாட்டாங்களான்னு யோசிக்காம அட ஒரு கொஞ்சு கொஞ்சமா பழக்கோ பண்ணோ அப் அப்டின்னா கொழந்தைங்களுக்கு ம் கொஞ்ச காய்கள் சாப் டவே அவங்களுக்கு வயிரு ஃபுல்லாயிடு
ஃபுல்லது ஆ ஆமா தோழி இந்த மாதிரிதா பண்ணணு தோழி நம்ம எல்லாம் செரி புதுசா இத செய்யறாங்க அத செய்யறாங்கனு நம்ம எதனா பண்ண அ சாப்பிட போனா மனசு சே ஆரம ஆரமாட்டிகு து தோழி அதனால பண்றதுக்கு படிக்க மாட்டே து சரி அத விட இரு இருக்கிறதே நம்ம கொஞ்ச இதுவு பண்ணி கொடுக்கணு தோழி நம்ம வீட்ல செய்யறதே செய்ஞ்சு குடுத்ரணு
அதுதா தோழி ருசியா இருக்கு கொழந்தைங்களுக்கு இத வேக வச்சு அத வேக வச்சு அது ஒரு மாரி இருக்கு இத விட நம நம்ம இப்ப பருப்பு வேக வச்சுங்க அப்டின்னா அதுல கொஞ்சோ நெய் உப்பு போட்டு குடுத்து திங்னாவே அது ரொம்ப பிடிக்கு தோழி கொழந்தைங்களுக்கு நீங்க அதுவு கொடுக்கலா நானு அப்டிதா தோழி இது செஞ்சு கொடுக்குவே அப்புறோ ஏதாச்சு உருளைக்கிழங்கு ஏதாச்சு பொரியல் பண்ணோ அப்டின்னா அத வேக வச்சுட்டு அதுலயே ப்பு இந்த பெப்பரு போட்டு குடுத்தோன்னாவே அ துவு நல்லதில்ல தோழி காய்கள் அதுனால அந்த மாரி குடுக்கற்து தோழி முடுஞ்ச வரை க்கு அந்த பாக்கெட்ல இருக்கறது குடுக்க வேண்டா
ம் சரி தோழி அததா பாக்குறே தோழி வெளிய வாங்கவே நம்ளுக் கு பயமாவு இருக்கு எப்டி செய்வாங்களோன்னு ம் நம்பளே செஞ்சாதா மனசு ஆறுதலா இரு க்கு நம்ப சரி நம்ப செஞ்சோ அ ப்டின்
ஆமா தோழி இது நமக்கு வெலையு கம்மியா இருக்கு ஆரோக்கியமா இரு க்கு அந்த மாரி இருக்
ஆமா ம் கண்டிப்பா தோழி சொன்ன டிப்ஸ் எல்லா எடுத்து நா எ பாப்பாக்கு செய்றே தோழி செரி தோழி ஆ தோழி எனக்கு ஒரு அழைப்பு வருது தோழி நா அப்றமா கூப் டவா தோழி
ஓகே சரிங்க தோழி ம் பாய் தோழி